வணக்கம் தோழி
கம் தோழி எப்படி இருகேர்கள் ந நன்றாக இருக் செரி தோழி வீட்டில் உள்ள அனைவரு நலமா
ஆ எல்லாருஃநல்லா இருக்காங்க தோழி இப்ப வந்து நா எதுக்கு கூப்பிட்டே அப்படின்னா இப்ப வந்து நிறைய உணவுகள் உணவு பழக்கம் வந்து மாறிட்டு வருது இல்லைங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப அந்த காலத்துல சாப்ட்ட உணவுக்கும் இப்ப வந்து சாப்பிற உணவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய க்கு ஒரு பாஸ்ட் ஃவூட் அப்படிங்கிற மாரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்திருக்கு இல்லைங்களா அந்த காலத்து ஆளுங்க இதெல்லா வந்து சா சாப்பட மாட்டாங்க ஆனா இப்ப வந்து நறைய விஷயங்கள் வந்திருக்கு இன்ஸ்டன்ட நூடுல்ஸ் அந்த மாதரி நறைய இருக்கு ஆ நீங்க வந்து அந்த மாரி இது வந்து நம்மளோட பழைய மரபு அஹ் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த இது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப வந்திருக்கிறது வந்து நல்லது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா தோழி
கண்டிப்பா நம்மளுக்கு டைம் சேக சேவ் ஆகுதுன்றதுனால இத சமைச்சு சாப்படுறதுனால ஒத உடம்புக்குதா ரொம்ப தீங்கு செஞ்சு தரவங்களுக்கு அது ஈஸியா இருக்கலா ஆனா அது வந்து அவளோ நல்லது கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து நம் முன்னோர்கள் பயன்படுத்தியதுதா கடினமாக அதுவு அவ்வளவு கடினம் எல்லா கிடையாது அவங்க வந்து இப்ப எல்லாத்துக்கும் நம்மளுக்கு மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி வந்துச்சு அவங்க வந்து அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு ஆட்டுவாங்க அது நம்ம ஆட்ட போறது கிடையாது ஆனா செய்யற முறை வந்து எல்லாம் ஒன்றுதான் எனக்கு என்னமோ அவங்க அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு இருக்கும் இந்த காலத்தில் சாப்பிடுற உணவு இருக்கும் அந்த காலத்தில் எல்லாம் மருந்துகள்ல்லாம் போடாமல் உற்பத்தி பண்ணாங்க இந்த இந்த காலத்தில் எல்லாம் மருந்துகள் போட்டு ஃபுல்லாவே ஆப் அந்த காலத்தில்லலா உணவே மருந்து இந்த காலத்துல மருந்தே உணவு
ஆமா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த காலத்துல வந்து நோய்வாய்ப்படுறது வந்துட்டு ரொம்போ ஒரு ரேர் கேஸ் வயசானவங்கதா வந்து நோய்வாய்படுவாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கனா புறந்த குழந்தை கூட வந்துட்டு அவுங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி
ஆ ம் ம் வயிற்றுல இருக் பிறக்கும்போதே மஞ்சள் காமாலைன்றாங்க எல்லாமே இப்போ பெரிப் திறக்கவே திறக்காம வயிற்றுல இருக்க கொழந்தைக்கே இந்த நோய் அந்த நோய் அப்டின்னு சொல்றாங்க
அந்த அந்த காலத்தில்லா நோய் எந்த கொழந்தையு கொறைபாடோட பிறந்ததே கிடையாது நூற்றுல ஒருத்த ஆயி ஒர் கொழந்த தா பிறந்திருக்கு ஆனா இந்த காலத்தில வந்து நம் சாப்டு உணவினாலேயே குழந்தைகள் குறைபாடோட பிறக்கிறது து இதெல்லாம் இந்த காலத்துல உணவு மட்டும் இல்ல உணவு மட்டுமில்லாமல் இவரோ இவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் குறிப்பிடலாம் இரவில் அதிக நேரம் ஃபோன் பார்ப்பது
ஆமா தோலி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஏனா வந்து ட்ட நறைய விஷயங்கள் வந்துட்டு பாத்தே ஏனா இப்போ நம்ம இரவில் வந்து தூக்கம் இல்லாம ஃபோன் பாக்குறது மொதல்லலா வந்து பாத்தீங்கனா டிவி தா வந்து பாப்பாங்க அ தூக்கம் இல்லாம டிவி பாத்துக்கிட்டே இருக்க டிவி ஆஃப் அடிங்க மாரிதா புத்தகங்கள் எல்லா வந்து சொல்லிட்டுருப்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ம் நம்ம டிவி யாருமே கண்டுக்கருதில்ல இப்போ கைக்கு அடக்கமா வந்து நமக்கு மொபைல் ஃபோன் வந்ததனால அதுலயுமே வந்து இப்ப டிவிய விட அட்வான்ஸ் ச எல்லா இப்பயோ வந்து தெரியுதில்லைங்களா இப்ப வந்து நம்ம ஒரு படம் அ அப்பா வந்து பாத்தீங்கனா அ நா வந்து இப்போ இந்த போன் எல்லாமே வறதுக்கு முன்னாடி நானே வந்து கல்லூரி படிக்கும்போதே அதுக்கெல்லா முன்னாடி வந்து பாத்தீங்ன்னா ஒரு படம் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த படம் நமக்கு புடிச்சமான படம் அத் பின்னா ஒரு ஏதோ ஒரு சேனல் ஆகட் கம்மா உங்க சேனல்ல வந்துட்டு எங்க படம் புடிச்ச புடிச்ச படம் போட்றாங்க ங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி விளம்பரம் போட்டுருவாங்க போட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு வாரமா ஒரு வாரம் வந்து கழிச்சு நம்ம ஞாபக வெச்சு ஒக்காந்து பார்ப்போ அந்த படத்த நம்ம புடிச்ச படோ நம்ம பாணுங்கறிறதுக்காக இப்ப வந்து அப்படி கெடையாது நமக்கு புடிச்ச படம் வந்து பாத்திங்ன்னா நெறயச் சமூக வலைதளங்கல்லருக்கு நம்ப பதிவிறக்கம் பண்ணி பாக்லா அந்த மாரி நெற் றைய விஷ்யங்கள் இருக்கு அதனால நீங்க வந்துட்டு பதிவிறக்கம் பண்ணி பாக்னுனா டக்குன்னு பதிவிறக்கம் பண்ணி பாத்துக்கலா எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்து கேடைக்குது இல்லைங்ளா
ஆ கரெட்டா சொன்னீங்க இன்னிகுதா தேட்ர்ல ரிலீஸ் ஆவுதுன்னா அடுத்த நாளே ஃபோன்ல வந்துற்து அந்த படோ
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி முதலெல்லாம் வந்து பாத்திங்கன்னா இப்போ நம்ம தேட்ருக்கு போய் இது பண்றோ அப்டின்னா தேட்ருலதான் வந்துட்டு போய் கயப்போ நா வந்து கடசியா ஆ இந்த மொபல் ஃபோன்ல்லா வரற்க்கு ஒரு அஞ்சாறு வருஷ்ஷத்துக் முன்னாடிதான் நா வந்து தேட்ருக்கு வந்து போயிருந்த அந்த மாறி பட்சத்துல வந்து பாத்திங்க நம்ம வந்து அங்க போயி லைன்ல நின்னு டிக்கெட் வாங்ற அந்த மாறி ஒரு இதுதான் வந்து நிலைதான் இருந்தது ஆனா இப்ப வந்து அப்டி கேடையாது இப்ப நீங்க வந்து ஆன்லைன்லயே இப்ப நான் தா வந்து புக்கிங்கே போட்றேன் ஒரு ப டம் வந்து நம்ப போ போறோ போலா அப்டின் சொல் கணவர் சொல்ட்டாரு டினா ஆனா வந்து பா புக்கிங் போட்ற அப்ப வந்து பாத்திங்ன்னா உங்ளுக்கு முன்ன மாறியும் போயி லைன்ல நின்னு நீங்க வந்து டிக்கெட்டு வந்து வாங்னுன்னு அவசியோ இல்ல இதுனா டக்னுன்னு நீங்க ஆன்லைன்ல போட்டிங்ளா இங்க ப ஆன்லைன்லே பேமண்ட் பண்ணி இது பண்ணிக்லா அந்தளவுக்கு வந்து ரொம்போ சுலபோம் ஆய்ருச்சு நீங்க கைய்லியே டிக்கெட் வச்சிட்டு போவும்போது அங்க இவ்ரு நிப்பாரு செக்யுரிட்டி மாறி அவ்ங்கிட்ட காமிச்சிங்ன்னா உள்ள உட்ருவாங்க அந்த மாதிரி ஒரு இதா போயிட்ருக்கு தோழி நீங்க போவும்போது பர்ஸ் எடுத்துட்டு போணும் நீங்க கையில காஸ் எடுத்துட்டு போணும் அப்டிங்கிற மாறியல்ல இல்ல அந்த காலத் இப்ப நாங்க எங்கயாது போறோ அப்டின்னா நீங்க வந் து சோப்துங்க வந்து பார்த்த சாரதி போய்கோ அப்டிங்ற மாறி சொல்லுவோம் ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி எவுமே சூழ்நிலை இல்ல அப்பற ஃபோன் இருந்தா போது நம்ம எங்கே வேணாலு போய்ட்டு வந்துரலா நானுமே வந்து பாத்திங்கன்னா எங்க போறதா இருந்தாலு பக்கத்துல தூரத்துல போறதா இருந்தா நா பர்ஸ் அதெல்லாமே எடுத்துட்டு போவே பக்கத்துல போறது அந்த மாரி சமயத்துல வந்து போன மட்டுதா நா எடுத்துட்டு போவே ஏ அப்டின்னா அதுலயே வந்து எல்லாமே நமக்கு இருக்கு அதுனால வந்துட்டு நம்ம அத வெச்சு வாழ்ந்தறோ இல்லைங்களா
கரெக்டா சொன்னீங்க அது உலகோ முன் காலத்துல இருக்கிறவர்களாம் இந்த இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறாங்கன்னா காசு எல்லா பத்திரப்படுத்தி அத பல கயிர்கள் கட்டி ஒழித்து கொ ஒழித்து வைத்துதா எடுத்துட்டு போவோர்கள் இப்பல்லா எல்லாரும் போன்ல இருக்கதுனால அங்க போய் நாங்க ஜிபே பண்ணிறோ இங்க ஜிபே பண்ணிறோ அப்டின் அவுங்களுக்கு நாங்க அம்முச்சுட்டோ இவுங்களுக்கு அம்முச்சுட்டோ அப்டின்ட்டு ட்ரேன்ஸ்லேஷன் ஆயிடுச்சு இப்புல
ஆமாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க அதுவும் மட்டு இல்லாம இப்போ இந்த மாதிரி வளர்ச்சி அடையதுனால நமக் இப்போ வந்து சில பயன்களும் இருக்கு அந்த காலத் த்துல்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் படித்திருப்பார்கள் ஆனா அவுங்களுக் க்காக வேலை கிடைக்கிறது அப்டிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஆனா இப்ப இருக்குற சூழ்நிலைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்புடி வேணாலு சம்பாரிக்கலா ஒரு பெண்களாட்டு வீட்டுல இருந்து நம்ம பேசியபடியோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம வந்து இப்ப ஆன்லைன்லயே வந்து சமூக வலைதளங்களயோ செக் பண்ணாலே நம்ம வீட்ல இருந்தபடியே நம்ம கொழந்தைங்கள பாத்ததோ குடும்பத்த பா பாத்த நேரம் போக வீட்டுல இருந்தபடியே நம்ம வந்து நிம்மதியா சம்பாரிக்கிறதுக்கு நெறைய வழிகள் வந்து இப்ப வந்துருச்சு ஏதோ ஒரு வருமானம் ஈட்டணும் அப்டின் நினைக்கிற பெண்மணிகளுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரியி விஷியங்கள் வந்து கை குடுக்க முதல எல்லா வந்து பாத்தீங்குன்னா ஆஹ ஏதாவுது ஒரு நம்ம கைத் தொழில் வெச் க்கனு அப்டிங்குறதுனால தையில இந் தை க்கிறது அந்த மாரி வந்து ஒரு கை தொழிலா வெச்சுட்ருந்தாங்க அனா இப்ப வந்து அப்டி கெடையாது இப்ப விளம்பரத்திலேயே பாத்தீங்கன்னா கூட தெரியு ஒரு ஆ சில சம வலைத்தளங்கள்ளா அந்த வெப்சைட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம சமச்சு வந்து என்ரோல் மாதிரி பண்ணிட்டு சமச்சு குடுத்தோ அப்டின்னா அதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து நம்ம சமச்சுதரக்கு பணோ குடுக்குறாங்க அந்த மாரி நறியா விஷயங்கள் வந்துருச்சு அதே மாதிரி நம்ம பழைய துணி எல்லா வந்து து இப்ப பழைய ஆளுங்க வந்தா தா அவுங்க கேட்டு வந்தா தா நம்ம வந்து குடுப்போ ஆனா இப்ப வந்து அத வந்து வாங்க ததுக்கு நமக் பணம் செலுத்துருக்குன்னே ஒரு ஆப்பு எல்லா வந்துருச்சு நா நறியா விஷயங்கள் வந்து முன்னேறிட்டே போகுது இந்த மாதிரி முன்னேற முன்னேற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகட்டான வாழ்க்கைனு சொல்ல முடியாது ஆனா நமக்கு வந்து சொகுசான வாழ்க்கை வந்து கடச்சிக்கிட்டே வருது இல்லைங்குளா
ஓ ஆமாங் தோழி தோழி ஒரு உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேக்கிணும்
சொல்லுங்க தோழி
நீங்க சொன்னீங்கல துணிய எல்லா ஒரு ஆப்லயே ஒரு சேல்ஸ் பண்ணிடலா அத பத்தி கொஞ்சோ சொல்ல முடியுங்களா
கண்டிபாங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்துட்டு அ தேவையில்லாத துணியிருக்கும் பாத்தீங்களா வந்தாங்கன்னா நம்போ வந்து எப்டி குடுப்போ அது மாரி தேவைலாத துணிகள் எல்லாம் வந்து நம்ம கூடுத்தோம் அப்டின்னா வந்துட்டு அவுங்க வாங்கிட்டு நமக்கு அங்கே கையோடயே காசு குடுத்துட்டு இச் போயிருவாங்க அந்த மாரி செயலிகள் எல்லாம் இருக்கு தோழி ஆம் தோ வாங்க இது ஒரு பக்கம் இருக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பக் பட்டுச்சேலஅந்த மாரி இதெல்லா இருக்கு பாத்தீங்களா பழைய கிழிஞ்சு போன பட்டுச்சேல அந்த மாரியும் வன்ட்டு வாங்கிக்கிறாங்க அந்த மாரி விஷயலும் இருக்கு
வீடு தேடிக்கொண்டே வராங்கலா வந்து வீடு தேடிக்கொண்டே வந்து வாங்கிறாங்க
ம் ஆமா ஆ தோழி அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்து முன்னேறிட்டே இருக்கு இல்லலைங்களா நீங்க அந்த மாரி ஏதாவது பாத்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள அதுல இருந்து சொல்லுங்க தோழி
இப்ப நாங்க வந்து புடவ காஸ் குடுத்து அந்த மாரி வாங்குனுது கிடையாது மாசம் மாசம் எங்க வீட்டு இந்து வந்து ஒருத்தவங்க வருவாங்க அநாத ஹாஸ்ரமத்துல இருந்து ஒருத்தர் வருவாங்க அவுங்ககிட்ட தேவையான துணி தேவயில்லாத துணி அந்த மாரி கொடு கேட்டு சொ கொடுக்க சி சாரி கேட்பாங்க அப்புறோ நாங்க குடுப்போ இருந்தா குடுப்போ இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுவோ அப்டி இல்லன்ற பச் இதெல்ல அவுங்க வந்து காசு கேபாங்க
உம்
மத்தபடி இது வரி நா துணிக்கு புதுசு காசுக்கு போட்டு நா இப்பதா நீங்க சொல்லி கேள்விப்பட்றே
ஆஹ் இல்லைங்க தோழி இப்ப நானு வந்து என்னோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அனதா ஆஷிரமத்துல இருந்துதான் இது வந்து வாங்குவாரு அவரு கடையிலு எப்டி சொல்ற கண்டினுவா வந்து எங்க கூட கான்ட்ல இருக்காரு ஃபோன் நம்பர் கூட வாங்கி வச்சிருக்கே அந்த மாரி சமயத்துல வன்டு ஆஹ் இப்ப நா திடீர்னு நாம்ப போடணு அப்டின்னா நீங்க இந்த மாதிரி நானே வந்து ஒரு விளம்பரத்தல தா பாத்தே இந்த மாரி ஒரு செயலி எல்லா இருக்கு அப்டின்னு நானு இன்னு பயன்படுத்தினது கிடையாது ஆனா வந்து இந்த மாரி செயலிக இருக்கு அத நால தெரிஞ்சு வச்சுக்கறது தப்பில்ல இல்லைங்களா அதனால வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலா
உம்
ஆமாங்க தோழி இத தவர நீங்க எதாவது வித்தியாச மா வந்து செயலிகள் வந்து பாத்தது அந்த மாரி எதாவது விஷயம்
இல்ல அந்த மாரி எதோ இல்ல தோழி
அப்டிங்ளா செரி ஓக்கேங்க தோழி பரவால ஆனா வந்து முன்னேர முன்னேர வந்து பாத்தீங்ன்னா நமக்கு நறைய விஷயங்கள் மாறும் இன்னும் வந்துட்டு நறைய விஷயங்கள் மாறிட்டேதா இருக்கு ந வேறெதோ பண்ண முடியாது அந்த அளவுக் கு வந்து நம்ம ஃபோரு டெக்னாலஜிய நல்லா அப்டேட் ஆயீட்ருக்கோ அந்த அளவுக்கு நம வந்து வளர்ச் செயிரோன்னு சொல்லலாம் இல்லைங்ளா
ஆம் ஃபர்ஸ்ட்டுல கேஸ் எல்லா ரிப்பேர் பண்றதர்தந்தா நம்ப வந்து கடைக்குதா போ சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து வீட்டு தேடியே வந்து கேஸ்லா ரெடி பண்ணி தராங்க ஒரு போன் பண்ணிட்டா போதோ கேஸ் வந்து ரெடி பண்ணி தராங்க அந்த மாரில்லா வந்துடுச்சு
ஓ பரவாலையேங் தோழி செரிங்க தோழி உங்ககிட்ட பேசணுல்ல நறைய விஷயங்கள் நா பகிந்துகிட்டே இன்னொருவாட்டி வா ப்பு கெடச்சா நம்ம கண்டிப்பா பேசலா தோழி செரிங்களா